ஓ
ஆஹ் ஹலோ வணக்கம் ஆஹ் கேக்குது கேக்குது வணக்கம் ஆஹ் ரொம்ப நலம் நீங்க எப் எப்படி இருக்கீங்க
நன்றாயிருக்கிறே
இன்னிக்கி நாம எடுத்துக்கு போற தலைப்பு வந்து உணவு பத்தி பேசலா
ஓகே
உணவ பத்தி உங்களுக்கு என்ன அ தோணுது அதப் பத்தி உங்களுடைய அ அ தகவலைப் பகிர்ந்து கொள்ளுங்க
உணவு பத்தீனாக்கா உணவு வந்து நல்லா ஹைஜீனிக்கா சமைச்சு சாப்புன்ணு டைமுக்கு சாப்டர்ணு அளவா சாப்புர்ணு ரொம்ப அதிகமா எடுத்துன்டாலு அஜீர்ண கோளாறு வந்துடு எண்ணெய் எல்லாம் நிதானமா யூஸ் பண்ணிக்கணு நெறைய எண்ணெ வந்து போட்டுக்க கூடாது நெறைய காய்கள் வேக வெச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு தாளிச்சு சாப்ட்டாலே ஒ ந ஒடம்புக்கு நல்லது பண்ணு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது போல உணவுல வந்து அ இந்த மாரி சில விஷயங்கல் வந்து சேத்துக்கணு சேத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நறைய விஷயோ இருக்கு அதுல நீங்க விஷயம் சொன்னீங்க எண்ணெய் எப்பிடி பயன்படுத் உபயோகப்படுத்தணு அந்த மாரி சொன்னீங்க இப்ப வந்து இப்போ இருக்கற காலகட்டத்துல நறையா துரித உணவுகள் இந்த மாரி உணவுகள்லா ரொம்ப அதிகமாயிடுச்சு சு அ நம்ம இதுக்கு முன்னா டி செய்த உணவுகள் வந்து அ
பாரம்பரிய உணவா இருந்தது
அ இந்த மாரி பாரம்பரிய உணவுகள் எல்லா இப்போ குறைஞ்சு போச்சு வந்து துரித உணவு இப்ப வந்து ஒரு நம்ம ஹோட்டல் போய்ட்டு வெறும் அந்த மாரி சாப்புர்ற அனுபவங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு இத பத்தி ஏத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதனால வர விளைவுகளை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு
நா மேக்சிமம் ஹோட்டல் தவிர்த்துடுவேங்க நைட் லெவன் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்தா கூட ஒரு உப்புமாவோ இல்ல தோசையோ ஏதோ சமைச்சு சாப்ட்டுருவோமோ விழிஞ்சு தயவு செஞ்சு ஹோட்டலுக்கு போக வேண்டான்னு சொல்லுவே ஏன்னா அதுல வந்து நம்ம டேஸ்ட் க்காக என்னென்ன கலக்கறாங்கன்னு நமக்கு தெரியாது அதே மாரி பூரி செஞ்ச எண்ணெய் வடை செஞ்ச எண்ணெயில வந்து தோசைக்கு ஊத்தி கொடுத்தாலும் நமக்கு தெரியாது அது வந்து நமக்கு நாள்பட நாள்பட தா நமக்கு உள்ள பக்க பக்க விளைவுகள் தெரியுமே விழிஞ்சு உடனுக்குடன் தெரியறதுல்ல அதனால மேக்சிமம் ஹோட்டல வந்து நா அவாய்ட் பண்ணிடுவே எனக்கு புடிக்காது ஏன்னா நம்ம சோம்பேறிங்கள் தாங்க ஹோட்டலுக்கு போவாங்க நல்லா சமைச்சு சாப்புர்ணு நம்ம நம்ம சமையல வந்து நம்ம வீட்ல இருக்குறவங்களுக்கு நல்லபடியா செஞ்சு குடுக்கணு எல்லாரும் நல்லா இருக்கணுன்னு நெனைக்கிறவங்க ஹோட்டல் போக மாட்டாங்க நா ஹோட்டல் போனா என்னன்னா மச்சியா மட்டு போவோ அது எப்போ போவோன்னா ஒரு நல்ல ஹை சலரி வந்தது ஒரு வெட்டிங் டே ஒரு பர்த்டே அந்த மாரி வரும்போது அகேஷ்னலா போயிட்டு வருவோ விழிஞ்சு அ அடிக்கடி ஹோட்டலுக்கு போற பழக்கம் எங்களுக்கு கெடையாது அதனால எனக்கு அதப் பத்தி தெரியல
ம் கண்டிப்பா நீ நீங்கள் சொன்னது உண்மையா ரொம்ப ஒரு நல்ல விஷயோ நாங்களுமே எங்கள் வீடலயுமே எப்டின்னா சின்ன வயசுலேருந்து ஹோட்டலுக்கு வந்து அதிகமா வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க வீட்ல இருக்கற உணவுகள் தா அதிகமாக சாப்பர்ணு அப்டின்னு சொல்லி தா விட் இல்ல அதிகமாக வந்து பழகிருக்கு இருக்கங்க அ இப்ப ஆனா இப் இப்போ ஒரு சிரூ காலங்களா பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா என் தம்பில்லா பாத்தீங்ன்னா அதிகமா வந்து வெளியில தா சாப்பர்றா வீட்லலா அவ்ளோவா சா சாப்புடுவா இருந்தாலு ஒரு நாள் ஏதாது சாப்பாடு அவனுக்கு பிடிக்காத சாப்பாடு வந்துருச்சின்னா என்ன பண்ணன்னு உடனே போய் வெளிய சாப் வந்துருவா சோ இங் இந்த மாரி விஷயங்கள் வந்து அ அதிகமா வந்து வந்துட்டே இருக்கு அதுவு பாத்தீங்கன்னா அப்டி போய் சாப்ட்றது பாத்தீங்கன்னா என்ன ஆவுன்னா இந்தமாரி வந்து துரித உணவு சொல்லகூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு தா வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க
மென்ஷன் பண்ணாதீங்க ம் துரித உணவுன்னு மட்டுமே சொல்லுங்க
அதனால கூட வந்து ஆ உடல்ல தீங்கு வந்து
நிச்சயமா நிச்சயமா அது நாளடைவுல வயித்து வழில கொண்டு போய் விடு அப்பன்டீசன் ஆகு நெறையா ப்ராப்ளங்கள் வரு அப்ப வந்து டாக்டருக்கே புரியாது இது எதுனாலன்னு அப்பறோ தா கேப்பாங்க நீங்க வீட்ல சாப்றீங்களா வெளில சாப்றீங்களான்னு நம்பளயே டாக்டர் கேப்பாரு அத விட வெளில சாப் சப்போஸ் இன்னக்கி அந்த சாப்பாடு புடிக்கல கொஞ்சமா சாப்ட்டுக்கோங்க கொஞ்சோ பழங்கள் வாங்கின்னு வந்து சாப்ட சொல்லுங்க நல்லதுதானே ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளம் பழம் ஒரு கொய்யாப்பழம் ஒரு பப்பாளி வாங்கி கட் பண்ணா வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கை கெடைக்குல்ல
ம் கண்டிப்பா கண்டிப்பா அது அது வந்து வீட்ல எப்பயுமே பண்ணுவாங்க ஞாயித்துக்கிழம எங்க ஊர்லல்லா பாத்தீன்னா சந்தை வந்து போடுவாங்க ஞாயி்த்துக்கிழம சந்தைல அதுல எப்பயுமே காய்கறிகள் பழங்கள் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்போ பழங்கள்ல வந்து ஒரு நாலஞ் அஞ்சி நாளு வச்சிருப்பாங்க ஏதாவது ஆப்பிள்ளு அ எந்த கொய்யா இந்த மாரி பழங்கள் மாம்பழப் இப்ப வந்து வந்து மாம் பழம் வாங்குனாங்க நேத்து தா சந்தைக்கு போனாங்க ஆமா மாம்பழம் வாங்கிட் வாங்கிட்டு வந்தாங்க அப்பறோ ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது இருக்கு எப்பயுமே அது கூடவே என்ன வாங்கிட்டு வந்துருவாங்கன்னா இந்த என்ன போட்ட பொருள அது மாரி எங்க தம்பி ஆ விரும்பி சாப் போடுவோ சொல்ட்டு அந்த மாரி பொருட்கள் இந்த வத்தலு சிப் ரே அந்த மாரி விஷயங்கள வந்து அந்த அதயு கொஞ்சோ வாங்கிட்டு வந்துருவாங்க இந்த அந்த மாரி உணவுகளும் பழக்கத்த இதுனால என்ன பல விளைவுகள் வருதுன்னா உடல் பருமன் அந்த மாரி விளைவுகள வந்து வர்றது ஆரம்பிக்கு இது ஆ அது வந்து இதெல்லா எப்டி சாப்டோ ஒ ஒரு தடவ நம்ம சாப்ட சாப்ட என்ன ஆகுதுன்னு பாத் த்தீங்கன்னா அவுங்களுக்கு வந்து நம்பொ புடிச்சு போது
நாக்கு அந்த அடிமையாயிடுது அந்த ருசிக்கு மூளை என்ன சொல்லுது நி இதையே சாப்பிடு இதுதா எனக்கும் புடிச்சிருக்கு உனக்கும் புடிச்சிருக்குன்னு சொல்லிடுது மூள மூள சொல்றத து மனசு கேக்குது மனசு வந்து அந்த பொருளையே நாடு
உம் அதேதா அதேதா இவுங்களுக்கு இந்த இந்த மாரி உணவுகள் வந் திரரொம்பவுமே வந்து விரும்புறா விரும்ப ஆரம்ச்சுர் அதே போல வீட்டுல வந்து செஞ்சாலுமே அந்த உணவு வந்து பெருசாக ஆர்வம் காட்டுறதுல்ல இப்ப முன்னலாம் எல்லாம் பாாரத்தீங்கன்னா, அந்த இனிப்பான இனிப்பு பண்டங்களா பாத்தீங்கன்னாப் இப்பயாவது எனக்கு கடையில் வீட்டில் அதிகமாக வாங்கி சாப்பிட விட மாட்டாங்க எப்பயாவது வீட்டுல சமைச் வச்சாாதான் வந்து அது சாப்பிடுவம் அதுவும் பார்த்தங்கனா கொலுக்கட்ட அதெல்லாம் எப்பயா ப்பாங்க திருவிழா டைம்ல நல்ல ஒரு ஒரு விசேஷ நேரங்கல சமைப்பாங்க அப்ப சாப்பிடோ அது அவ்வளோ ருசியா இருக்கும் திரும்ப திரும்ப சாப்டணு அப்படின்ற அந்த இது இருக்கூ அந்த கொழுக்கட்டு கேட்கவே எப்படா அந்த நாலு வரும நினைச்சிட்டு இருக்கும்கோ இப்போ வந்து ரொம்ப எளிமையா வந்து எல்லாமே வந்து அத விட இப்ப நெய் நெய் போட்டு ஒரு ஸ்வீட்டு ஒரு இனிப்பு பண்டம் வரும்போது அத நம்ம சாப் போது என்ன ஆகுதுன்னா அது இன்னுமே ரொம்ப அது ஆவ ருசி அதிகமாக இருக்கதுனால நம்ம அதெல்லா சாப்பிட்டு திடீர்னு இன்னைக்கு என்னைக்காவ் ஒரு நாள் இத நம்ம சாப்டோம் போது அதுக்கான அந்த மரியாதை வந்து முன்னகர்ந்த மரியாதை வந்து வர்றது கிடையாது
நிச்சயமா நிச்சயமா
வீட்டு்ல்லா மொதல்லா பாத்தீங்கன்னா பத்தாது ஏதாதது கொழுக்கட்டை செஞ்சாங்கன்னா அன்னைக்கே காலி ஆகிடு இங்க யார்ரு அதிகமாக சாப்ட்டாங்க ஆ எனக்கு வைக்கலையே உனக்கு
சண்ட எல்லாம் போட்டிருக்குவோ ஆமா
இப்ப என்னடானா அது அப்டியே கடைக்குது யாருமே சாப்பிட மாட்டாங்கன்ற மாரி ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்குறாங்க அது அப்படியே இருக்கு நா இவ என்ன பண்ணுவா யாஸ் சாப்டுங்கன் நான் தா திருப் திருப் நெறைய சாப்டுவா அந்த மாரி அந்த மாரியான விஷ
எப்பவுமே ஆவில வேக வச்ச பொருளுக்கு வந்து எப்பவுமே ஒடம்புக்கு நல்லது நான் மேக்சிமம் ந எங்கேயாவது ஹோட்டல போனா ரிலேஷன் வீட்டுக்கு போனா கூட இட்லி இருக்கான்னு தான் கேட்பே இந்த தோஸ் சைக்கெல்லாம் பிரஃபரன்ஸ் கொடுக்க மாட்டே இ்ட்லி இட்லி வந்து எதுவும் பண்ணாது அதனால ஆவியில வெந்துறதுனால அது மட்டும் நம்ம வெளில சாப்டுறது வந்து தப்பு இல்லைன்னுவ அது கூட நெறைய இடத்துல ஆப்பசோடா ஆ இன்னி என்னென்னமோ பிரிசர்வேஷன் எலாம் போட்டுர்றாங்க எனக்கு பயமா இருக்கு வெளில சாப்பிர்றதுக்கே வேற வழி இல்ல நமக்கு டேக்கேர் பண்ண ஆள் இல்ல ஆ ஒடம்பு சரியில்லாம படுத்துட்டோம் அப்ப வந்து வேற வழி இல்லாம யாரையோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கறாங்க உல்லா ஆ இதுக்கு இது கிடைச்சதேன்னு சொல்லி சாப்பிட்டுக்கறதா இருக்கு
ம் ரொம்ப செரியா சொன்னீங்க அந்த மாரி சூழ்நிலைகள்ல வரும்போது நமக் கண்டிப்பா அது ஒன்னு பண்ண முடியப்ப ஏதாவது ஒரு ஊருக்கு போகறோ ஏதோ ஒரு ஆ தொலை தூரம் போறோ அப்போ அந்த நேரத் துள் வந்து நம்ம வேற வழி இல்ல ஏதாவது ஒரு ஆம் ஹோட்டல்ல பாத்தது தான் நிறுத் இதா நம் சாப்டவேண்டிய சூ வரோ ஆ அந்த மாரி பாத்தீங்கனா சில நேரங்கள்ல பாத்தீங்கனா நம்ம ஓரளவுக்கு நம்ம சாப்பட்றறின் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாரி இருக்கோ சில இடத்துல பாத்தீங்கனா பெரும்பாலு நா எனக்கு என் என்னுடைய அனுபவங்கள் எப்டி இருக்கு பாத்தீங்னா சாப்ட்டு ஒரு திருப்தி இல்லாத வே அந்த மனநிலைலதா இருந்திரு அது என்னன் தெர்ல அந்த ஊர்ல டியே ருசி நம்மளுக்கு புடிக்கிலியா இல்ல அவுங்குளுக்கு எப்டி அதுன்னு எனக் புரிஞ்சுக்க முட்ல ச்ச
ல இந்த இன்னு கூட நல்லா பண்ணி இருக்கலாமோன்னுதா தோணோ இன்னு கொஞ்சோ எப்ப மேல் மட்டுமே எப்டி தெரியுமாப்பா அன்போட செய்யறதுதா சமயல் நாங்கெல்லா அரிசி போடும்போது அண்ண பூர்ணே அண்ண பூர்ணே அண்ண பூர்ணேன்னு சொல்லிட்டுதா அரிசியே குக்கர்ல பாத்திரத்துக்குள்ள போட்டு கழுவி வெப்போ ஏனா அது அரி சி உணவுக்கு வந்து பஞ்சமில்லாம இருக்கணோன்னு அந்த தாயார வேண்டின்ட்டு நம்ப சமைக்கிறோ அதே மாரி சமைக்கும் போது கோவப்படக்கூடாது சுடு சுடுன்று க்க கூடாது ரொம்ப சாந்தமா அமைதியா எல்லாதி எல்லா வேல சாதம் பருப்பு மட்டு குக்கர்ல வெச்சுட்டா கூட அதுக்கப்பறோ அத ஆஃப் பண்ணிட்டு வந்து அத கொழம்புக்கு பொரியலுக்கெல்லா காய்கறி எல்லா கட் பண்ணி ரெடி பண்ணின்டு நீங்க போய் சமைச்சிக்கும் போது ஹாஃப் ஆன் ஹோர்ல சமைச்சிலா டைம் சேவ் ஆகோ கேஸோட இது சேவாகோ நமக்கோ அலுப்பு இல்லாம இருக்கோ சீக்கிரமா சமச்சிட்டு வந்துட்டோ வெயில்ல வெயிலுக்கு முன்னாடின்ற ஒரு திருப்தி கெடைக்கு அன்னிக்கு சாப்புடும் போது எல்லாருக்குமே வந்து அந்த எ எல்லா நாளும் சாப்பிட்டுருப்பாங்க அன்னிக்கு சாப்புடும் போது கொஞ்சோ வித்தியாசமான சுவை கெடைக்கோ
ரொம்ப செரியா சொன்னீங்க பாதி ஏதனால இருக்கோ அப்டி இரு உ அப்டின்னு நா நெனக்கிறேனா இப்போ வந்து அவுங்க வந்து அதில்ல வந்து ஒரு லாபம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வருக்கும் அதுனால என்னா பண்ணுவாங்க நாமவ் வீட்ல ஒரு சாம்பாருக்கு பருப்பு போடுறதோட என்ன பண்ணுவோ அவுங்க அதுல பாதிதா போடுவாங்க இல்ல அத விட கம்மியா போடுவாங்க அதுல கொஞ்சோ எந்த அளவுக்கு வந்து அதுல குறைந்த செலவு வந்து ஈட்டி லாபம் ஈட்டலா அப்டின்ற நோக்கம் அவுங்ளுக்கு இருக்கோ அதனாலயே வந்து உணவுகள் வந்து அந்த தரம் வந்து குறைது அப்டின்றத பாக்க முடியுது இது போல உங்குளுக்கு நீங்க சமச்சுதிலே உங்குளுக்கு மிகவும் பிடித்த உணவு இல்ல நல்லா சமைப்பீங்க அந்த மாரி உணவுகள நீங்க எந்த மாரி உணவுகள வந்து சொல்லுவீங்க
நா வந்து கத்திரிக்காய் எண்ணெ கத்திரிக்கா கொழம்பு பண்ணுவே அப்புறோ மோர் கொழம்பு நல்லா பண்ணுவே எங்க வீட்ல அதெல்லா பண்ணாக்கா எனக்கே இருக்காது காலி ஆயிடோ அதனால் நா என்ன போனா சமைச்சுக்கும் போது எனக்கு கொஞ்சோ எடுத்து வச்சுன்ட்டுருவே நானு ஏன்னா எல்லாம் காலி பண்ணிடுறாங்க நமக்கு இருக்கறது இல்ல அப்புறம் நாங்க வந்து பிராமின்ங்க அதனால எங்க வீட்டு ரொம்ப அத்தெண்டிக்கா இருக்கும் சமையல்
உம் உம்
பருப்பு ரசம் அப்புறம் அரைச்சி விட்ட சாம்பார் அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு காரம் போட்ட பொரியல் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப நல்லா செய்வேங்க சமையல் ரொம்ப நல்லா பண்ணுவேங்க நான் அதனால எங்க வீட்டல வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு பத்து மணிக்கு போன் பண்ணி எனக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரியல் பண்ணி வைக்கிறியா கேட்டா பண்ணிடுவே உடனே
உம் உம் ரொம்ப உம் நீங்க சொன்ன உம் நீங்க சொன்ன உணவுகள் பாத்தனா எனக்கு க்குமே அது ஒரு பிடித்த உணவு தான் எண்ணெய் கத்திரிக்கா குழம்பு மோர் குழம்பு அதுவும் பிடி இருக்கும் அதுலயும் எனக்கு தனித்துவமா சொல்லணும்னு பார்த்த எங்க அம்மா செய்யறது இந்த இடியாப்பமும் ஆப்பமும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் இனிப்புலாம் பிடிக்கும் அதனாலயே பார்த்தீங்கன்னா வீட்டில இனிப்பா அப்ப செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பமும் ஆப்பமும் அது அந்த தேங்காய் பால் போட்டு செய்வாங்க அது வந்து ரொம்பவே விரும்பி சாப்படுவே எப்பாவது ஊர்ல இருந்து என்னைக்காவது வந்தனா எங்கள் அம்மாக்கு காலையில முதல்ல ஆப்பம் இல்லை இடிாயாப்பம் ஏதாவது செஞ்சு வச்சுருவாங்க
அதுதான் அம்மா நம்ம குழந்தைக்கு என்ன தெரியுது பிடிக்கும் அங்க இதெல்லாம் கிடைச்சிருக்காது காசு குடுத்து சாப்பிடுறாங்க அதனால பாத்து பாத்து சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுல வரும்போது அவங்க வயிறு ரொம்ப சாப்பிட்டோன்னு சொல்லி அந்த மாதிரி அன்போட பண்ணி போடுற தனித்துவம் தான் அம்மா
ஹ்ம் ஹ்ம் கண்டிப்பா நானுமே அந்த மாரி வந்து வெளியில சாப்பிட்டு இருக்கேன் ஒரு ஒரு மூணு நாலு இடங்கள்ல வந்து இந்த மாரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டேன் ஆனா நம்ம வீட்டுல செய்யற அந்த வந்து பக்குவத்துக்கு செய்ய மாட்டாங்க அந்த தேங்காய் பால் அந்த தேங்காய் பால் எங்க அம்மா அந்த அது ஒரு தனித்துவமா செய்வாங்க ஆஹ் ஆனா அந்த அதே பக்க
அது கை பக்குவம்னு ஒண்ணு இருக்குப்பா அந்த கை பக்குவம் நல்லா இருக்கு இருந்ததுன்னா யார் பண்ணாலும் ஓடும் அ அந்த அது ஒரு ஒரு இப்ப ஒரு பொருள் பண்ணும்போது மனசு அதுல லைக்கணும் அவசர அவச சீக்கிரமா பண்ணக் கூடாது இன்னைக்கு இந்த பொருள் பண்றோம்னா இதுக்கு தொட்டுக்க அப்படி பண்ணும்போது அத வந்து ரொம்ப பக்குவமா இதுக்கடுத்து இது பண்ணணும் இதுக்கடுத்து அது பண்ணணும்னு பண்ணும்போது அன்னைக்கு அந்த சமையலோட இதுவே சிறப்பா இருக்கும்
ம் ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களோட பேசனல வந்து நிறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கல வந்து
உ இப்ப டிஸ்கனெக்ட் ஆயிடும் டிஸ்கனெக்ட் ஆயிடும் ஆனா வெயிட் பண்ணுங்க அந்த ஆப் ல போயிட்டு